எப்டி சார் கேக்குதுங்ளா
ஆ நல்லா இருக்கோ தோழி நல்லா இருக்கறீங்களா
ம் நல்லா இருக்க தோழி
ஆ ப்ப சமையலா ஆயிடுச்சா தோழி என்ன பண்ணிட்டுருக்கீங்க
சமையல்லா ஆயிடுச்சுங்க தோழி சும்மாதாங்க அப்டியே உக்காந்துட்டு இருக்கங்க
ஆ சமையல் முடிஞ்சிருச்சி எங்க வீட் ல காலையில இருந்து வேல தா தோழி காலைல எழுந்ததுலே இருந்து இப்ப வரைக்கு வேல தா நாளைக்கி கோவில் திருவிழா வேற அதுக்கு எங்க கணவர் வந்து பால் கொடோ எடுக்கறாங்க ஷோ அதனால காலையில இருந்து எனக்கு கொஞ்ச வேல அதிகமா தா போயிட்டு ருக்கு இன் இதெல்லா ஆ நா இந்த வேலய முடிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில நா வந்து பேசிட்டு ருக்க நா ஒரு வேலையில சேந்திருக்கே தோழி அத பாத்தீங்கன்னா அது குடுக்கதா பேசிக்கிட்டு இருக்கணு அது பேசுறது வேற ரொம்ப தலையே வலிக்கிது தோழி அது நார்மலா பேசினா கூட எனக்கு எதுவு தெரியாது ஹெட் ஃபோன் போட்டு பேசறதுனால காது தலையெல்லா ரொம்ப வலியா இருக்கு அதெல்லாம ம் ப நம்ம வந்து கொஞ்ச செரமமா தா இருக்கு வேற வழியே இல்லாம ஓடிட்ருக்கே நானு
ம் அப்டிங்களா தோழி இப்ப வந்து
சின்ன பொண்ணு ரெண்டையு வெச்சிருக்கனா எனக்கு ரெண்டு கொழந்தைங்க தோழி ஒன்னு பெரிய பொண்ணு ஆறு வயசாகுது சின்ன பொண்ணுக்கு மூணு வயசாகுது ரெண்டு பிள்ளைங்க ஆனா இதுங்கள வெச்சிக்கிட்டு முடில தோழி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது சொல்லங்கள தோழி இதுவல ஏதாச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி
கண்டிப்பா குழந்தைகள் இந்த மாதிரி அதுவும் ஒரு கொழந்தை இருந்தாலே வந்து தாங்க முடியாது இரண்டு கொழந்தைங்கம் போது கண்டிப்பா கஷ்ட சொன்னா எனக்கு வந்து கொழந்தைய வளக்குறதுல வந்து இன்னும் வந்து அந்த ஈடுபாடு கமிட்மெண்ட்க்குள்ள வர்ல ஆ கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து எனக்குவந்து இப்பெல்லா இந்த மாதிரி இருக்கவங்கள பாத்த சிரிப் சிரிப் பா வரும் ஏனா வருங்காலத்துல வந்து நானு அந்த மாரி ஒரு இது நெலைமைக்கு வர போறந்தா இருந்தாலு வந்து எனக்கு இப்ப ஃப்ரீயா இருக்கறனால நானு அவரு மட்டுதா இருக்கிறதுனால வந்துட்டு எங்களுக்கு சிரிப்பா இருக்கு இவங்கள கஷ்டப்படுறத பாத்தா ஐய்யய்யோ இப்டி கஷ் டப்படுறாங்களே அப்டின்னு ஏ எங்க அண்ணி கூட வந்துட்டு எங்க அண்ணி கூட வந்துட் ஜா அவுங்களுக்கு ஒரு ஆறு வயதுல கொழந்த இருக்கு இப்ப ஸ்கூல்லா லீ்வு விட்டனால வீட்ல அது சரியான சேட்ட அவங்கனால மேனேஜ் பண்ண முடியாது இருந்தாலும் அதுக்கு வந்து அவுங்க அம்மாவ விட அவுங்க அம்மா மேல இருக்கற பாசத்த விட ஏ மேலதா கூட ஓடி வந்து ஓடி வந்து அத்த அத்தன்னு என கூடயேதா இருக்
அதேதா தோழி இங்கயு எங்க பெரிய பொண்ணு வந்து அவுங்க அத் த வீட்லதா இருப்பாங்க அவுங்க அத்த இப்ப கல்யாண பண்ணி குடுத்து அவுங்க அத்தைய கல்யாண பண்ணி குடுத்து இதே மாதிரிதா அவுங்க அத்தைக்கு கல்யாண பண்ணி குடுத்து இப்ப அவுங்களுக்கும் கொஞ்சோ இன்னு பேபி இல்ல இவுங்க ஆனா அதிகமா அவுங்க அத்தைக கூட தா ரொம்ப போ பயங்கர ஒரு குளோ அவுங்க அத்தையு அவங்களு இணை பிரியாம இருப்பாங்க ரெண்டு பேரு அதனால இந்த லீவுல அவுங்க அங்க அழச்சிட்டு போயிருந்தாங்க அங்க அத்தக்கிட்ட பண்ற சேட்ட தாங்க முடியமா அத்தையே பஸ் ஏத்தி இங்க ஊருக்கு அனுப்பிருக்காங்க
அதுதா அதுதா புரியுது
அப்பனா அங்க எந்தளவுக்கு அங்க சேட்ட பண்ணிருப்பாங்கன் பாருங்க அத்தையே ஃபோன் அடிச்சு அவுங்க அண்ணனுக்கு தயவு செஞ்சி வந்து ஒ பொண்ண கூட்டிட்டு போயிடு என்னால இங்க வச்சுக்க முடியலன்னு சொல்லி அந்தளவுக்கு கெளம்பி வந்துருக்காங்க அத்த அத்த அத்த ஏ அவுங்க வந்துட்டு ஏ பொண்ணு ஏ பொண்ணு ஏ மருமகளே மருமகளேன்னு சுத்திட்டு கெடந்தவங்களுக்கு வெறு த்து போய் அனுப்பிருக்காங்கன்னா இந்த எந்தளவுக்கு அவுங்க சேட்ட பண்ணிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாரி சூழ்நிலையில குழந்தைகள வச்சு கொஞ்ச தாக்கு புடிக்கிறது இதுதா அதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வ நேத்து வரைக்கு நா வந்து என்னோட அவர் வீட்ல தா இருந்தோ இன்னைக்குதா வந்து எங்களோட அம்மா வீட்டுக் வந்து வந்தோ நேத்து இரவு அப்டிங்கிற மாரி பொழுதுல அப்ப நேத்து அந்த பொண்ணுக்கு வந்து லீவுங்கறனால அவுங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணி வந்து தனி குடுத்தனம் தா இருக்காங்க ஆ அப்டி வந்து இந்த லீவு சமயத்துல வந்து பாத் த்திங்கன்னா சரி தாத்தா பாட்டி கூட இருக்கட்டு அப்டின்னு வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க குழந்தை வந்து பாத் திங்கன்னா ஆ எப்போவுமே அவுங்க அம்மாாவ விட விட்டுட்டு கூட ஏதாவது அவங்க தாத்தா வந்து ஏதாவது சாப்புட்டுறதுக்கு வந்து தின்பண்டம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்டின்னா அது குட்டி கையா இருக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா சீரக மிட்டாயும் பக்கோடாவும் வெங்காய பக்கோடாவும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க மத்தியானம் பொழுதுல நா சேரின்னு ஃபோன் பேசிட்ருந்த அது எப்போவுமே வந்துட்டு அவுங்க வீட்ல இருக்கறத விட ஏ பக்கத்துல இருக்கிற ரூமுக் கு தா எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து எதுவா இருந்தாலு குடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு ஸ்வீட்டு இனிப்பு செஞ்சாலு செரி பாயாசம் செஞ்சாலு செரி அந்த மாரி சமயத்துல அப்ப நேத்து ஜீரக மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு எத்தனோண்டு கையில ஒரு நாலு மிட்டாய் தா இருந்தது அந்த கைக்குள்ள அத எடுத்துட்டு வந்து அத்த இந்தாங்க இது உங்களுக்கு இது எனக்குன்னு சொல்லி குடுத்துச்சு அதே மாரி பக்கோடா வந்து வாங்கிட்டு வந்தாங்க அத அளவா தா வாங்கிட்டு வந்தாங்க அது கையில எவ்ளோ பக்கோடா எடுத் துட்டு வர முடியுமோ நாலு பக்கோடா எடுத்துட்டு வந்து குடுத்துச்சு எனக்கு இந்தாங்க அப்டின்னு சொல்லி அது வந்து அவுங்க அம்மாவுக்கு கூட அந்த பக்கோடாவ எடுத்து வக்கல சாய்ங்காலமா தா சொல்றாங்க அத்தையும் அண்ணியும் சொல்றாங்க எங்களுக் கூட பக்கோடா எடுத்து வக்கல உங்களுக்குதா எடுத்துட்டு வந்து குடுக்குது அப்டின்னு சொல்ட்டு அதனால இப்போ திருமணமாயி ஒரு மூணு மாதமா அந்த மாரிதா ஆகுது அது ஆரம்பத்துலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா அத்த அத்த அத்த அத்த அதுதா அதுக்குதா அது நாத்தா உலகோ அந்த மாரி போயிட்ருக்கு ங்க நேத்து இரவு
லே ஒருத்தருக்கிட்ட இப்ப ரொம்ப இணை பிரியாம சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள தா தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க உண்மையாவே அதனால அவுங்க அம்மா அப்பாங்கறதெல்லா அடுத் த ஒரு அடுத்த ஒரு இதுக்கு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க முதல் வந்து அவுங்க அம்மா அவ அப்பாவல்லா தாண்டி அவுங்க அத்தைப்ப ஏதாது அத்தையா இருக்கட்டு சித்தியா இருக்கட்டு யாரு எனக்கு ரெண்டு ரெண்டு கொழந்தைங்கள ஒண்ணு வந்து அத்த பாசோ ஒண்ணு வந்து சித்தி பாசோ எனக்கு ஒரு இப்ப எங்க கணவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தங்கை ஒரு அக்கா ஒரு இவுங்க எங்க எங்க கணவர் அடு த்து அவுங்களுக்கு ஒரு தம்பி நா நாலு பேர் நாலு அவுங்க வீட்ல நாலு பேருக்குமே கல்யாண ஆயிடுச்சி நா வந்து அ நாறை எங்கணவர் வந்து ரெண்டாவ்து அதாவ்து அக்கா அதுக்கப்றோ இவுங்க அதுக்கப்றோ அவுங்க தம்பி அப்றோ தங்கை நாலு பேரு எனக்கு வந்து கல்யாணகி ரெண்டு பொம்பள பிள்ளைங்க என்னோட அ அவ அ எ கணவருடைய தம்பிக்கி கல்யாணமாகி அவுங்களுக்கு ஒரு ஆம்பள புள்ள இருக்கு ஆனா எங்க ஒரு பெரிய பொண்ணு அத்த அத்த சின்ன பொண்ணு சித்தி சித் நம்ம வந்து எடையில போய் நிக்கிறோ ரெண்டு பேரு
அதுதா அதுதாங்க தோழி அது அப்டித்தா அவுங்க திடீர்னு வந்த ஒரு உறவ தா இன் ப இது பண்றாங்க எங்கம்மாவு வந்து அந்த கொழந்தைய விட்றாத அது பெருசானாலுமே வந்து நீதா பேக் போனா இருக்கணு அபடின் சொல்லிட்டு அப்பும் அந்த கொழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவர் கூட விட்டு குடுக்காது இப்ப நா காலில கூட எங்க அம்மாட்ட அதுதா வந்து தோழி சொன்னே எ கணவர் கூட விட்டு குடுக்காம அ அது அடிக்கடி ஒரு சேர் எடுத்து உக்காரதாகட்டும் இல்ல ஒரு பொம்மைகள் வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சுட்டு இது மாமா வாங்கி குடுத்தாரு அப்டின் சொல்லி வந்து என்ன வெறுப்பேத்து மேகா அதாவ்து என்னன்னா அவுங்க மாமா அவுங்களுக்கு மட்டுந்தானமா நம்ம நம்ப கணவர வந்து விட்டு குடுப்போமா நா வந்துட்டு ஒடனே எதாவ்து ஒரு பொருள எடுத்து காமிப்பே ஒரு துணிமணி எடுத்து காமிச்சுட்டு இது மாமா தா வாங்கி குடுத்தாரு அப்டின்பே அது வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து நம்ம கொழந்தையோட போட்டி போடக் கூடாதுன் சொல்லுவாங்க ஆனா இருந்தாலு வந்து நம்ம விட் விட்டு குடுக்க மாட்டோ இல்லையா இது வரைக்கு அப்டி இருந்தாலுமே இதுக்கப்றம் இப்டி வந்துட்டாங்க அப்டிங்கும்போ து நம்ம எந்த காரணத்து கொண்டு விட்டு குடுக்க மாட்டோ இல்லைங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதா இருக்கு பாருங்க அ நம்ம வந்து எந்த காரணத்த கொண்டு இந்த பிள்ளைங்கள விட்டுக்குடுக்க கூடாது நம்மகிட்ட வந்து அதுங்களுக்கு வந்துட்டு தெரியாது இல்லையா அ வந்து கொழந்தைகள் வந்து யாரு வந்து பாசமா இருக்காங்க யாரு பாசோ இல்ல அப்டின்றது வந்துட்டு தெரியாது இப்ப அதுனால வந்து தா செய்யு கொழந்தைங்கல வந்து எந்த காரணத்த கொண்டு விட்டு குடுக்க கூடாது ஏனா அந்த கொழந்தைங்களுக்கு ஒரு முறை பாசோ வெச்சுட்டாங்க அப்டின்னா நம்ம நம்மதா எல்லாமோ அப்டின்ற மாரி அவுங்களுடைய மனசுல பதிஞ்சிரு
ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி அ அது மட்டு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைய வந்து இப்ப நா எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டே ஏனா எங்க அம்மா மட்டு இங்க தனியா இருக் கறனால அடிக்கடி இங்க வந்துருவே எ கணவரும் வந்து கூட்டிட்டு வந்து உட்ருவாரு அவுரும் வந்து இருப்பாரு எங் கூடையே அப்ப இந்த மாரி இருக்கும்போதுதா அங்க பாப்பா வந்து ஏங்கி போயிரு அப்ப வ கேக்கு அத்தையு மாமாவு வந்து எப்ப வருவாங்க அத்தையு மாமாவு வந்ட்டாங்ளா அப்டின் சொல்லி அவுங்களோட பாட்டி கிட்ட கேக்கு அப்ப சொல்லிரு வந்துட்டாங்கன்னா சொல்லு நா வந்து வரே அப்டிங்கிற மாரி சொல்லுங்ளா அப்ப எங்கள பத்தியேதா அது வந்து விசாரிச்சிட்ருக்கு நா என்ன பண்றனோ அதே மாரி வந்து பண்ணு இப்ப வந்து நா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கைல வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்ருப்பே அந்த பிரேஸ்லெட் பாத்துட்டு அதுவும் வந்துட்டு அது பிரேஸ்லெட்னு தெரியல ஒரு ஆறு வயசு கொழந்தைங்க எப்டிங்க நாலஜ் ஒடனே அது கால்ல இருக்கிற கொலுச அத எடுத்து மாட்டிக்கிட்டு அ வந்து வெளாண்டு இருந்திருக்கு அப்ப வந்து பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க கால்ல இருக்கிற கொழுஸ் வந்து கையில போட கூடாது அப்டின் சொன்னதுக்கு அப்ப அத்த மட்டு போட்ருக்காங்க அப்டின் சொல்லிக் கேட்டுச்சு அது வந்து பிரேஸ்லெட்டு அது வந்து கொலுசில்ல அப்டின் அவுங்க சொன்னதுக்கப்றோ ஓ அப்டியா அப்டின் சொல்லி ட்டு இது பண்ணுது
ஆமா அது வந்து இல்லல்ல கொழந்தைங்க அது வந்து யாரு மேல அதிகமா பாசத்தோட இருக்கிறாங்களோ அவுங்க செய்யறத பாத்துட்டு அப்டியே செய்வாங்க உண்மையாவே அது வந்து உண்மையான விஷயோ அது இப்ப நம்ம வந்து அதுக்காக தா வந்து கொழந்தைங்களுக்கு நேர பெரியவங்க வந்து சண்ட போட்டுக்கக்க கூடாது வீட்டுல அம்மா அப்பாவு வந்து சண்ட போட்டுக்க கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அன் நம்ம என்ன செய்யறோமோ நமக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்ம என்ன செய்யறாங்களோ அதத்தா அந்த குழந்தைகளு செய்வாங்க ஆனா அந்த இந்தந்த சேட்டைகள் அப்படின்றத எல்லாம் வந்துட்டு இதுவங்க எங்க இருந்துந்தா கத்துக்கிட்டு வருதும்ன்றதுதா தெரியல
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துலயோ இல்ல எதாவது ஒரு கார்ட்டூன் விஷயங்கள பா த்தாலோ அது கூட கத்துட்டு வருவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மட்டு தா வந்துட்டு வீட்டுல ஒரே ஒரு குழந்தைங்கள் அப்டிங்கிறனால அது பொழுதுபோதுக்கோ இல்ல வந்து விளையாடுறதுக்கோ கூட விளையாடுறதுக்கோ ஆள் இல்ல நாங்க எல்லாரு காலையிலப்போ எல்லா அவங்க அவங்க வேலய பாக்க போயிருவோ அ இது சோ பெருசா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற காலையில உங்க பாட்டி மட்டு தா வந்து கூட இருப்பாங்க அந்த மாதிரி பொழுதுல வந்து பாத் பாத்தீங்கன்னா நா வந்து இந்த பக்கோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைய பாத்துட்டுருப்பே அதனால அந்த கொழந்த என்ன பண்ணு அப்டின்னா உடனே என் என்கிட்ட வரு குளிச்சு முடிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் போட்டு காமிக்கு அத்த குளிச்சுட்ட அப்டின்னு அது எல்லாமே நம்ம வந்து வேலைய ஒரு நிமித் த்தோ வந்து டென்ஷன்ல உக்காந்துட்ருப்போ நா வந்து எது சொல்ல மாட்டே ம் ஊ ங்கிற மாரி மட்டு தா சொல்லுவே அதாவ ஏதாவது இனிப்பு வகைகள் வாங்கிட்டு வந்தாலோ எதுவா இருந்தாலு கொண்டு வந்து டக்கு டக்குன்னு ஓடி வந்து குடுக்குனு தோங
அது மாதிரி எங்க பாப்பாவு சரி என்ன பண்ணுவாங்க அவங்க அத்த ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா நா அத்த கூட தா இருப்பே அத்த கூட தா தூங்குவே அத்த தா எனக்கு ப்ரஷ் பண்ணி விடணு அத்த தான் எனக்கு வந்து குளிக்க வைக்கணு அத்த தா சோறு ஊட்டனு அப்டின் சொல்ட் அவுங்க அத்ததா எல்லாத்துக்கு உங்க அத்தைய தா போட்டு அது பண்ணு அவிங்கங்க போய் உட நாத்தனாரு வந்து பெருசா வந்து ஆ ரொம்பெல்லா அழட்டிக்க மாட்டாங்க அது அவர் அவர் இருந்தா ஓகே அவ இருக்கட்டு இங்க இருக்கட்டு நீ விட்டுட்டு ங்கோங் ரொம்ப குளோ ரொம்ப பாசமா இருப்பாங்க நாங்க வந்து இத வாங்கி தரணு அப்டின்னு நினைச்சிட்டி இருந்தத விட அவுங்க வந்து அதிகமா வாங்கி குடுப்பாங்க எல்லா விஷய நெனச்சு கிட்டு இருக்கே அவுங்க எ பொண்ணுங்களுக்கு மட்டும்தா எனக்குமே சரி எனக்கு குமே எங்க நாத்தனார் வந்து இப்ப அவுங்க ஒரு ஏதாச்சு ஒரு நைட்டி எடுக்கறாங்க அப்டின்னா எனக்கு ஒரு நைட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க அ அந்த மாதிரி எனக்கு எனக்கு ஏ நாத்தானார் வந்து ரொம்போ பாத்து பாத்து செய்வாங்க என்னோட அப்படி யார் அதாவது என்னுடைய தம்பி மனைவியு என் எங்க வீட்டுக்காரவங்களுடைய தம்பி மனைவியு சரி அவுங்களு வந்து எனக்கு நல்லா ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க என்ன வீட்டுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரு இல்லையா மாமியார் வருவாங்கங்கிறது எல்லா காலத்தையு ஆ அதிகாலத்துல இருந்து உள்ள ஒரு பழமொழியு பேச்சுவார்த்த இல்லையா அதுதாவந் எங்க வீட்டுல பிரச்சனையா மாறி நாங்க எல்லாரு தனித்தனியா போய் ஒப்ப நின்னுகிட்டு இருக்குறோ மத்தபடி எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்துட்டு எங்க மேலயுமா ஒரலவு பாச பாசமா இருப்பாங்க அவுங்க மேலயு நல்ல பாசமா இருப்பாங்க எ ஓப்பிடியாரு எ நல்ல பாசமா இருப்பாங்க ஏ நாத்தனாறு எ மேல நல்ல பாசமா இருப்பாங்க செய்யிறதுலையுமே வந் நல்லா வந்து செய்வாங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து குடுக்குறதா இருக்கட்டு அ ஒரு தீபாவளி பொங்கல் அப்டின்னு வந்தா கூட எங்க என்னோட நாத்தனார் அங்கேந்து ஒரு நைட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க
ம் சேரிங்க தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா பேசலாங்க அடுத்த இணைப்புல தொடருவோங்க சரி ஆ ம்